கேக்குதா ப்ரோ? ஆ சொல்லுங் ப்ரோ. என்ன பண்றீங்க? ஆ சொல்லுங்க. ஓகே ஓகே நீங்க வெனா படிக்கிறீங்களா எதனா ஒ ஒர்க்கிங் ஒ
படிகிறே.
என்னா படிக்கிறீங் ப்ரோ? நா ஒர்க் பண்றே ப்ரோ ஓகே ஓகே முடிச்டிங்ளா இல்ல இப்பதா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரா ஓகே ஓகே. எக்ஸா அ முடிஸ்சா இப்ப இப்பதா ஸ்டாடிங்கா சேர் சேரி.
ஆமாமா.
எப்டி செகண்ட் இயர் ரிசல்ட் எல்லா எப்டி வந்துது பரவால்லையா அரியர் எது வெச்ட்டிங்ளா என்ன? செகண்ட் இயர் ரிசல்ட் எப்டி வந்துது?
செக்க இன்னு வரல.
ஓகே ஓகே ஓ அது இப்போல்லா லேட் ஆகுதா என்ன எப்பவுமே ரிசல்ட் வந்த பிறகு தா அடுத்த ஓகே ஓகே அவுங்க ஆமா கரெக்ட் லேட் ஆகு ஓகே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வரிங்க
ஆம் இல்ல இல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழ அண்ணா யுனிவர்சிட்டி நாங்க கெடையாது
ஓகே இப்ப என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது தெரியாது நம்ப முடிச்சு வந்தா டையமு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சி சேர் சேர் சோ உங்களுக்கு ரிசல்ட் டேட் சொல்லிருக்காங்ளா இப்பதா வரும்னு இல்ல
இல் அப்புடிலா அது அது வந் அது மட்டு சொல்லே முடியாது
ஆ ஓகே லேட் கூட ஆகும் செரி நீங்க எப்டி பண்ணிருக்கீங்க ஓரளவுக்கு பரவால்லையா எல்லாமே
நான்லா நல்லா இது எழுதிருக்க
சேர் சேரி எப்டி டேஸ்க்காலாரா ஆஸ்ட்லரா
புரில
நீங்க டேஸ்காலரா ஆஸ்டலரா
இல்ல இல்ல டே தா
ஓகே பக்கத்துல இருந்தே ம் நா பாத்த முக்காவாசி பேரு ஃபோன் பண்ண பேசினவங்க எல்லாருமே டேஸ்காலர் தா யாருமே ஆஸ்டலறு இல்ல
ஆஸ்டல் வந்து வெளியூர்ல இருந்து வரவங்க தா எங்க பக்கத்துலயே இருக்குதுல்லா காலேஜி
படிச்சதெல்லா அதே இதே ஊரா
ஆமா சென்னை தா நாங்க நீங்க
மா இங்க நா என்னோட சொந்த ஊர் வந்து நா இங்க இருக்க கிருஷ்ணகிரில
அதுதா உதயாவோட ஃப்ரெண்டு தானே நீங்க
யாரு ஆமா ஆமா அந்த குரூப் குரூப்ல இருந்தோ அந்த குரூப்ல இருந்து செரி அவ அவரு தா உங்க நம்பர் எல்லா குடுத்து பேசுறதுக்கு குரூப் பண்ணி நீங்க அவரோட அவர் கூட படிக்கிறீங்ளா
இல்ல தம்பிதா
அவரோட தம்பியா நீங்க சேர் சேர் சேரி
நீங்க நீங்க ஏதாது ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க அப்டியே நம்மளு பேசலா
ஆ ஃப்ரியா தா இருக்க அது தா செரி ஆ குரூப்ல யாருமே ஒர்க் பண்ணாது அந்த திவான்ற ஒருத்தர் தா பண்ணிட்டு இருந்தார் போல சேர் அவரும் இப்ப ஏதோ அ பங்க்ஷன் ஏதோ ஒர்க் வீட்டுல ஏதோ ஒர்க் இருக்கு அந்த கொஞ்ச டைம் அ இப்ப இது பண்ண முடியாது மத்தவங்க எப்டி பண்றாங்க எல்லாரு முக்கவாசி முடிச்சிட்டாங்க இன்னிக்கி தா மெசேஜே பாக்குற உங்கள்து யார அங்க அதிகமா குரூப்ல இன்னிக்கி தா பாத்தே சேரி இன்னு முடிக்கல போல
இல்லல்ல நா வந்து பசங்க நாங்க எல்லா ஒரே இது ஊரு தா திவா
பேரு பேரு பேரு வேணா பேரு வேணா பேரு வேணா ஆ அந்த அவுங்கல்லா இருந்தாங்க சேரி பேசிருப்பிங்க கேட்டதுக்கு அவுங்க மூல ஜாயின் பண்ணி பண்ணது கூட நா போன மாசமே பண்ண இன்னு யாரு முடிக் யா எத செரி தெர்லியா இல்ல சேரி சொல்லுங்க சொல்லுங்க அதுல வரும் முப்பது வரும் முப்பது டாஸ்க் முடிச்ச ஒடனே ஒங்களுக்கு
அது எனக்கு எப்டி வருதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் முட்ச்சேன் அதுக அப்புறமா லவல் காமிச்சுது
சரி‌ லவள் அது சிக்ஸ் அப்பறம் முடிச்சிங்களா சிக்ஸ் அப்ப பதினோரு கால பண்ணிருக்கீங்கல்ல சேர் சேர் ஓகே
அதுக்கு அப்டியே அப்டியே இன்க்கிரீஸ் ஆயிட்டே போகுது அதுக்கப்புறமா இந்த பேமெண்ட் இது காமிசிது
ஆமா அது சும்மா வெரிபிகேஷன் பண்ணி பஸ்ட் ரெண்டு ரூபா வரும் அது வாங்கி அ அது கிரெடிட் ஆகி கன்ஃபார்ம் ஆன அப்றோம் உங்கடி பேமெண்ட் வந்து எவ்ரி சைக்கிள் அந்த வந்துரும் சனிக்கிழமை மோஸ்ட்லி எல்லாருக்கும் போன சனிக்கிழமை பார்த்திருப்பீங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா இப்போ என இதா ப்ராசஸிஙில் இருக்கு அது கொஞ்சோ லேட் ஆகும் போல வர
ஆமா ஏன்னா இப்ப நீங்க பதினொன்னு தான் முடிச்சிருக்கீங்கன்னா ஒன்னும் அட்லீஸ்ட் இந்த ந இன்னிக்கு நாளைக்கு அதுகுள்ள முடிச்டீங்க மொத்த பேமெண்ட் ஒரே மட்டா வந்துரும் அடுத்த பேமெண்ட் தைக்கல அது ஆட் ஆய்டும் சோ அதனால மு மு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச இருந்து இப்ப காலேஜ் போயிட்டு வரீங்களா என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆய்ரிச்சா என்ன
இல்ல இல்ல இப்போ எங்களுக்கு வந்து எயிட்டீன் தான் காலேஜ் வேலக்கிழம
சேர் சேர் சேர் சேர்
அது வெறும் சும்மாதான் இருக்கும் அதுதான் இப்போ மெசேஜ் பண்ணா கூட ஓ திரும்ப மெசேஜ் பண்றாங்க ஒரு ஒரு டைம் இருக்க மாட்றாங்க
ஆமா இருந்தாலும் அதுல ஒரு நம்ம யூஸ் பண்ற அந்த ஆப்ல கொஞ்சோ ப்ராப்ளம் இருக்கு அப்ப போ நம்ம பேசவும் முடியாது அதெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருக்கிறவங்க ஃபுல்லா பே
வந்தா ஒரு அஞ்சு பேரு மெசேஜ் பண்றாங்க பர்சனலா
ஆமா ப்ரோ அதான் அந்த பசங்க என்னாச்சு எல்லாரும் முடிச்டாங்களா அவுங்கல்லாம்
அங் அந்த பசங்களா ப்ரோ இல்ல ப்ரோ அவனுங்க முடிக்கல இன்னும் முடிக்கல
அப்ப அப்ப அவுங்கள போன் பண்ணி கூட பே
அதுதான் அவனுங்க போட ஒரு ஒருத்தான் ஒரு வேலை வந்தது ப்ரோ அவனுங்களுக்கு
எப்பவுமே என்ன இருவத்திநாலு மணி நேரம் இருக்குறோமா எப்போ வந்து அவங்க அவைலபிளா இருக்காங்களோ அந்த ஒன் ஒரு ஒரு ஒன் ஹவ ஒன் ஹவர் கொஞ்சோ பண்ணா முடிச்சிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வேலை முடிஞ்சிடும் அ அவங்கள்து முடிஞ்சிடும் உங்கள்ந்து முடிஞ்சிடும் அது கொஞ்சம் பாத்து ஆமா எல்லாரும் ஒரே மட்டா இருக்கு தோவல்ல இப்போ ஒருத்தர் வந்து பத்து கால்ல இருக்காங்கன்னா அடுத்தவங்க மதியம் இல்லைனா ஈவினிங் அந்த டைத்துல இருக்கவங்க பார்த்து ஒரு ஒருத்தரை பார்த்து முடிச்சு சொல்லுங்க அப்போதான் கரெக்டா இருக்கும் நீங்க முடிச்சீங்கன்னா இன் கேஸ் எல்லாம் ஓ ஓகேநா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அடுத்த நம்பர் இருக்கு இல்ல வேற யாரும் ரெஃபர் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணலாம்ல இது இது சைட் இன்கம் தான் பெரிய இன்கம் எல்லாம் இருக்காது சின்ன சின்ன செலவுக்கு உங்களுக்கு யூஸ் சாகும் இல்லையா
ஆமா
அத அத அதுதா அதுக்காகதா நா குரூப் வந்து அவருகிட்ட சொல்லி அவரு உங்ள எல்லாத்தையு ஜாயின் பண்ண வுட்டாரு அதுக்கப்றோ யாருமே வந்து நீங்ளா நா ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்ட யாரு
இது காலர்க் எவ்ளோ காலிக்கு எவ்ளோ ப்ரோ
ஆ காலர் வந்து நீங்க கால் பண்றீங்ன்னா உங்ளுக்கு நூறு ரூபா பட் ஆ கால் பண்றாங்னா எயிட்டி ருபீஸ் பட் அதா ஆக்சுவல் அவுங்க சொல்லிருக்கது பட் உள்ள நம்பர்ல்லா பாத்து அவுங்க வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ஆடியோவ பண்றப்போ பேமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆமா பேமெண்ட் அது வந்து கால்ஸ் வந்து நம்ப பண்றோ இல்லயா எல்லாத்தையுமே ரிஜெக் ட் பண்ணிடு ஆட்டோமேட்டிகா வந்து நம்ப எவ்ளோ நேரோ பேசிருக்கோ எவ்ளோ நேரோ கேப் வுட்டுருக்கோன்றதெல்லா கட் பண்ணிடு ஆட்டோமேட்டிகா
ஓ அப்டியா
ஆமா நீங்க பத்து நிம்ஷோ பேசலான்னு பேசிருப்பீங்க அது வந்து சைலண்டா இருக்கறதே ஒரு ரெண்டு நிம்ஷோ வந்திருக்கு அமைதியா ரெண்டு பேரு அமைதியா இருக்கிறது அதனால அது ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிட்டு அந்த லெவல் சொல்ல சில டைப்ல சவுண்ட் வந்துருக்கு சில சில பேரு ஆடியோ சவுண்டு அந்த இதெல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதோ மாறி நெச்சு கட்டாகிடு அது ரிஜெக்ட் பண்ணிடு இதெல்லா பாத்துட்டு தோராயமா எல்லாரு முப்பது கால் முடிச்சாங்கன்னா இப்ப ஆவ்ரேஜா வந்து எல்லாருக்கு வர்றது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மேல வருது அவ்ளோ தா
ஓ ஓகே அவ்ளோ செலவுக்கு வந்தா போது ப்ரோ
ஆமா ஒரு மூனு மண் நேரோ ஒக்காந்து எல்லாரு ஒக்காந்து பேசுனீங்க முடிஞ்சிடு ஒரே ஒரு நாள்ல பட் ஆனா என்ன இதுல ப்ராப்ளம்னா இந்த இங் அஹ பேச முடியாது இல்ல தொடர்ந்து சொல்லல கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன்ன முடிச்சு முடிச்சு பண்ணிலா பட் ஆனா இ து வந்து இந்த இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கனால அது ஒரு பக்கோ ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இது வந்து ஒரு டைம் நல்லா இருக்கு ஒரு டைம் நல்லா இருக்காது
இப்போ ஒங்களுக்கு தெரிஞ்சவரு தா தெரிஞ்சவங்க தானா இந்த இதுவ ரன் பண்றோங்க
ஆமாமா தெரிஞ்சவங்கனா நா முன்னாடி ஒர் க் பண்ண ப்ராஜெக்ட்ல இதே மாறி ஃப்ரீலைன்சிங் ஆ அந்த ப்ராஜெட்ல பண்ணி அதுல ஒர்க் பண்ணி கூட இருந்தவங்க தா இந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்காங்க இதுக்கப்றோ உன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு உங்ளுக்கு தமிழ் ஆமாமா அது அடுத்த ப்ராஜெட் போயிட்ருக்கு நீங்க இப்பதா உ இத பண்ணிட்ருக்கீங்க இந்த ப்ராஜெட்டே அடுத்தது ஒன்னு ஓபன் ஆய்டுச்சு அத பண்ணிட்ருக்காங்க எல்லாருமே நீங்கதா உண்ணு யாரு இது இதே பண்ணல ஆமா ட்ரான்ஸ்க்ரிப்ட் நீங்க இத பண்றதே கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாதப்போ அ தெல்லா நா உங்ள ஜாயின் பண்ணி வச்சுட்டு எது ரெஸ்பான்ஸ் பண்லனா அவுங்க என்ன புடு ச்சுப்பாங்க
அதுதா ப்ரோ இப்ப நீங்க இந்த மாறி இது வேனா ஒர்க் பண்றீங்ளா
நா வந்து தனியா என்னோட ஒர்க்கு இருக்கு அத நைன் டூ ஃபைவ் ஜாப் பண்ணிட்டு தா இருக்கே இது வந்து சைடாவு நா ஐடில இருக்கே ஐடில வந்துட்டு நெட்பூக் அட்மின்ல இருக்கே
ஒ அதுதா ப்ரோ நாங்களே நாங்களு ஐ டி போனுன் தா ப்ரோ எங்குளுக்கு ஒரு இது
அதா பா அதா முடிச்சுட்டு ஆ அப்ளை பண்ணுங்க பாதி ஐடில வருன்னா அ கோ உங்ளுக்கு நீங்க ப்ரோக்ராமிங் எல்லாமே படிப்பீங்களா ப்ரோ இங்கிருக்க
இப்போ நா பிகமு எங்குளுக்கு ப்ரோக்ராமிங் கெடையாது
சரி
இப்போ பிகாம் தா நானு
சரி சரி
ம்
இப்ப நீங்க ஐடில் க்ல வேணுனு ஐடில நான் நான் ஐடில இருக்கு பட் ஆனா நீங்க பெட்ரு உங்களுக்கு கு அ கோடிங் நாலேஜ் கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு கத்துக்கணு அப்டின்னா கத்துக்கோங்க இப்ப அதா இப்ப எந்த ஏகப்பட்ட ஆ இது இருக்குல்ல ஏ ஐ வந்துர்ச்சு ஓப்னு ஓப் அ எல்லாமே இருக்கு சாட் ஜி பி டி இருக்கு எல்லா அதுல வந்து நா இவ்ளோ படிச்சிருக்க இதுலருந்து பட் ஆனா ஐ டி ல போணு எனக்கு வந்து எத படிக்ணுன் தெரில எடுத்து பண்ணுங்க இல்லனா நீங்க சொல்லுங்க உங்க உங்க வந்து இப்ப உங்ளுக்குனு ஒரு அ
ஆமா இதா இதுதா ப்ரோ இந்த எத்தலு
இல்லல்ல உங்ளுக்குனு ஒரு ஐடியா இருக்கு எப் எப்டி எப்டி எல்லா ஒர்க் வேணு எந்த மாரி ஒர்க் வேணு எந்த மாரி சில பேருக்கு வந்து ட்ராவ்லிங் பண்ற மாரி ஒர்க் வேணு அப்டி இருக்கு சில பேருக்கு எதெது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருக்கு இல்லயா அத எல்லாத்தியுமே இல்லல்ல
ஒர்க் பண்ணாம
ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா கஷ்டோ ப்ரோ ஓப்பனாவே சொல்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே கஷ்டோ அப்டி எடுக்கவே எடுக்காதீங்க ஏனா ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா நா ஒர்க் பண்ணத வச் சொல்ற ஒரு சின்ன கம்பனி ஏ ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணி நா இல்ல அவே வந்து வெளிய வந்துட்டு ஒரு கம்பனிக்கு ஒர்க் அ வீட்லேந்து அப்லே பண்ணா இ ன்ட்ரியூ கூட வீட்லேருந்தே பண்ணிட்டா வேலயு அவுங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடாங்க சேலரி வந்து ஓரளக்கு வீட்லேருந்து பண்ற அளவுக்கு சேலரி பட் என்ன என்ன தெரிமா அவ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ற வரிக்கு அந்த அவுங்க அந்த இத சொல்லல பட் ஒர்க் பண்ணி அந்த ஒன் மந்த்க்கு அப் ப்ரோ நைன்டி டேஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணனு நைட்டி டேஸ் தோடா எப்டி ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்றோ சேலரி வந்து உங்ளுக்கு நைன்டி டேஸ்க்கு அப்றமா தா க்ரெடிட் ஆகு ஃபஸ்ட் மந்த் சாலரி சோ இதெல்லா ஒ ல என்னதா பெனிஃபிட் இருந்தாலு இந்த மாரி ப்ராப்ளம் எல்லா இருக்கு கம்பெனி அனால் யோசி ஒர்க் ஃப்ரம் ஹோம்மல்லா ரொம்ப கஷ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்டி கெடைக்கு தெரியுமா இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க ஓகேவா ஒரு இருவது ஆ மொத்தோ ஒரு எப்டியு ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து எழுவது எம்பது பேர் இருப்பாங்க எல்லா அ சென்னை பிரான்ச்சு எல்லா பிரான்ச்சு சேத் தி ஓகேவா இப்ப பிரான்ச்சுல எல்லா சேத்தி இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து வெறு பதினெட்டு பேர் இருக்காங்க அதுவு சென்னைல ரெண்டு பேரு மும்பைல ரெண்டு பேர் இந்த மாரி பிரிச்சு பிரிச் கொஞ்சோ கொஞ்சமா அங்கங்க ரெண்டு மூண் பேர் தா இருக்காங்க அப்டின்றப்ப அவங்க வந்து ஆபீஸ்ல வந்து ஃப்ளோர் குடுக்க மாட்டாங்க ஃப்ளோர்னா சீட் குடுக்க மாட்டாங்க அதுக்காக ரெண்டு பேர் மூணு பேருக்காக இல்லையா ஏன்னா எல்லாருமே பத்தொன்பது பேரு ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா ஒரே பிரான்ச்ல மும்பைலே சென்னையிலயோ டெல்லிலயோ எங்கயோ இருந்தா ரூம் குடுப்பாங்க அப்டி இல்லாதவங்க இங்கதா ரெண்டு ரெண்டு பேர் இருக்கனால ஆஃபி அங்க பிரான்ச் கொடுக்காதது மட்டும்தா குடுக்க மாட்டாதுனால தா ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்றது குடுப்பாங்க இப்படிதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுப்பாங்க எல்லாத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்க மாட்டாங்க
அதுதா
சரி இப்ப நான் கட் பண்ட்டு திருப்பி கூப் கூப்டுங்க
ஆ நானே பண்ணட்டுமா
அ பண்ணு பண்ணுங்க பண்ணுங்க